ம்ம்ம்
என்ன பண்ணிச்சு
அது என்ன பண்ணிருச்சு பஸ்ட் திரும்ப அங்க இருந்துட்டு இங்க வந்தேல்லே வந்தப்புறம் என்ன பண்ணுச்சு ஆ நீ ஏன் போனதாரு நீ நீ ஏன் போனேஅம்மா ஒரு தடவ ஆயிடுச்சு அப்படி திரும்ப அது ஒரு தடவை வந்துச்சு அங்க வீட்டுக்கு
உஹும்
விட்டு வந்தோம்னா அம்மா மூஞ்சியோ ஒரு மாரி ஆயிடுச்சு அம்மா அம்மாக்கு அம்மா பாத்தா ஏதோ பயந்திருக்க மாரி தெரியுது
உஹும்
அப்படின்னு நெறைய சொல்லிருச்சு அப்புறம் என்ன சொல்லுச்சு ஆ அது மட்டு்ந் தான மேல கட்டில்ல படுத்திருக்கும் ஆ அப்ப என்ன சொல்லுச்சு இன்னிக்கி எதோ கனவு வந்துச்சு அந்த கனவுல வந்து அம்மா தலை விருச்சிட்டு ஆட்ற மாரி கனவு வந்துச்சு திரும்பி பா த்தா அம்மா முழிச்சுதா இருக்குது தூங்கவேல்ல ரெண்டு மூன் மணிக்குலாத் தூங்கவேல்ல ஃபோன் பாத்துக்குதுது தூங்க கோயில்ல அப்ற வந்து வீடேப் பாத்தா எனக்கு எதோ இருளடிஞ்ச மார்ருக்குது சாமி எடலா பாத்தா ஏங்க அங்க சாமிலா இருக்கிற மாரியே தெர்ல பேய்தா இருக்கிற மார்ருக்குனு என்னெனமோ பய முடிதுச்சு டெய்லி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எனக்கு
எங்கே
இப்ப இங்க இருக்கிற வீடு இப்ப அம்மா இருக் பக்கத்துல
அங்கியா
ஆமான்னே
சேரி
அப்டிலா சொன்னனாலதானே இப்ப ரெண்டாவது தடவ நா வந்தே இங்க இப்போ வந்தேல்ல வந்தேல்ல வந்துட்டு இப்ப இருந்துரு தான இப்ப வந்தே அப்டிலா சொல்லிவுட்ருச்சு அம்மாக்கு ஏதாது ஆய்ருமோன் பயமா இருக்குது நம்ம விட்ற கூடாது அப்டி இப்டின் சொல்லிருச்சு
ம்
அப்றோ நா அங்க போய் பாத்தே எனக்கு அந்த மாரி எந்த நம்ம அத நெனைக்கவே இல்ல நா எதையிமே நெனைக்கல எதையுமே நெனைக்காமதா நா இப் இருந்த சே ஃபஸ் அக்சுவலா இங்க பெரியமுத்து மாரியம்மன் கோயில்ல நா அங்கருந்து கெளம்பபோம் போது நா வேண்டிட்தா வந்தே சாமிகிட்ட வேண்டிட்டு தா வந்தே எங்க அம்மா நீதா பாத்துக்கணு எல்லா வேண்டிட்டு வந் டேய் எந்த பிரச்சனியுமே இல்ல அம்மா எதுமே சொல் அம்மா நார்மலாதா இருந்துச்சு இதுதா இந்த மாரி அந்த மாரி சொல்லிட்டு அப்பறோ என்ன சொன்னுச்சு நா நைட்டு தூங்கும்போதெல்லா என்ன யாரோ போட்டு அமுக்குற மாரி இருந்து ச்சு
ம்
நைட் என்னால தூங்கவே முடி ல நைட்ல்லா அமு நிக்குற மாரியே இருந்துச்சு நீ போ தாரணி சொன்னனால தா நா வந்தே வந்ததுக்கு அப்றோ பாத்தா எனக்கு பாத்தா எனக்கு எதுவுமே தெர்ல எனக்கு கரெக்டா தா எல்லாமே இருந்த மாரிதா இருந்தது அம்மாவலா அம்மா ஆனா அம்மா ரொம்ப கெறங்கி போயிடுச்சு அது உண்மதா
அது கெறங்கி போன இப்ப கெறங்கல இப்ப யாச்சு பரவால முன்னாடி ரொம்ப கெறங்கிரு
ஊம் அது மூஞ்சில்லா ஒரு மாரி இருந்தது அதெல்லா உண்மதா ஆனாலு பேய் பயமா இருக்குறது அந்த சாமி படத்தெல்லா பாத்தா பேய்தா இருக்குனு தோன்ற மார்லா இல்ல எனக்கெல்லா அதெல்லா எதுவுமே தோணவே இல்ல
அது வந்து சும் இ
உம் அது எனக்கே பயம்புடிச்சு விட்ருச்சு
பாத்துக்க
உம் அதுக்கப்புறம் நா அத இது பத்தி இது சொன்னத பத்தி யோசிச்சா மட்டு எனக்கு பயமா இருக்கு நா இத பத்தி யோசி முக்கியமா இருந்தனா அத பத்தி துவே பாகாது பாப்பா வெச்சு நேத்து மசந்த இர் ன்னு எனக் அந்த மாரி எந்த பயமே இ
ஆஹ் சொல்லு
நா இன்னொன்னு சொன்ன அப்ப நீ பயமா இருக்குதுன் தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணு இப்ப அண்ண வீடு இருக்குதுல்ல பக்கத்துல நீ அங்க போய் படு அன்னிக் ஒரு நாள் வந்து படுத்தாங்ளாமே அங்க
ஆமா
ஹா அப்டி
அது முன்னாடி எதுக்கோ அதுக்காண்டி வந்து படுக்கல எதுக்கோ வந்து படுத்தது
இல்ல நா இங்கிருந்த அப்போ அப்போ வந்து எதோ ஒண்னு இது பண்ணி வந்து படுத்தா பட அப்டிபோய் படுத்தோனு சொன்னுச்சு ஆனா எதுனாலன்ற விஷ் யோல்லா எதுன் சொல்லல
நா இன்னொரு கேள்வி கேக்கவா நா வந் து நா வந்து கடவுள கண்டிப்பா நம் து எல்லா ஒன்னு புல் போமோ தரம்பு அப்டி கேள்வி கேக்றே நீங்க ரெண்டேர் இருக்கும்போது மேல சித்தப்பு வந்தாருனு எப்டி சொ
ஆம்மா
இப்ப ஏ வர்ல
அதுதானே எனக்கு தெர்ல
ஏ வர்ல உனக்கு புரியுதா நடக்காத ஒரு விஷயத்தை எங்க நா அதாது இங்க நம்மளுக்கு தெரியாத விஷயத்து சாமி வந்தோ ஏதோ வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த யாராவது சொன்னான் சொல்ல சொல்லு பாப்போ
ம்
சொல்லு
இப்டி போட முடியாது
நடந்தது சொல்ல வேண்டியதானே
அதுதா சொல்ற நா
ஆ இது வாழ்ந்தது பண்ணதுனா இது க்கும் தெரியு எல்லாருக்கு தெரியு
ஆமா இன்னொனு இன்னொனு நா தெரியாத விஷயத்த ஏதாது கேக்கனுனு வந்தேன்னு வச்சு கங்கள அந்த எடத் துல வந்து இப்பப் என்னத் தெரிமா சொல்லிரோ அம்மா நா இந்த மாரி போய்கிட்ருக்கே என்னால முடில என்னோட ஆ பா வந்து அலையு இப்டியே பேசி இட்ருகு நா ஏதாது ஒண்ணு தெரியாத ஒரு விஷயத் துகே குறனா இப்ப என்ன பண்றது இவுங்களுக் கு ஒருத்தவங்களுக்கு வந்து நக வந்து எத்தன க்ரேம் குடுக்கணுனு அவங்களுக்கே தெர்ல
ஆ
அவங்களுக்கு தெர்ல எங் அ எங்க அப்பா வச்சிந்த ந அந்த நகைய காணு
உண்மைல சொல்ற நீ வந்து கொஞ்சோ கேத ஆ சொல்லு ஆ
ஆ அந்த நக எவ்ளோன்னு தெர்ல ங் அப்பாக்கு மட்டு தா த் தெரியு அது அது பாத்தது எங்க அம்மா கிட்டயு சொல்லல அந்த மாரி நக வந்து குடுத்துருக்காங்க உருக்குறதுக் குடுத்துருக்காங்க ஆனா அது கம்மி தா ரெண்டு ஒன்ற க்ராமோ ரெண்டு க்ராமோ தா இருக்கு அந்த மாரி ஒரு துதா ரெண்டு க்ராமுக்குள்ள தா இருக் கொன்றது அது எங்க அப்பாக்கு தான் தெரியு எங்கப்பா உருக்கி வச்சா அந்த அவங்கள்ட்டே காமிச்சிருக்கறாங்க
ம்
இந்த மாரி இவ்ளவ் நகன்னு சொல்லிருக்காங்க அது எங் அப்பாக்கு மட்டுதா தெரியு எங்கம்மாக்கு தெரியாது இந்த விஷ் இது நா‌ அன்னைக்கு கேக்கணுன்ட்டு நா கேட்டே இது மாரி எவ்ளோ நாள் வேணு ஆமாப் ப்பா நா வாங்குனேப்பா உருக்குனப்பா அது எல்லாமே இருந்தது எல்லாத்தையு அவனுக தூக்கிட்டு போயிட்டானுக அவனுக மேல பழி வந்துச்சப் படியே ஆனா அது எவ் எவ்ளோ நக எவ்ளோ விஷ்யன்றது சொல்லவே இல்ல லாஸ்ட் வரிக்கு சொல்லவே இல்லனே திரும்ப திரும்ப கேக்கறே அந்த டாபிக்கே பேச மாட்டிங்குது அம்மா
ஆஹ் அப்ப நா என்ன கேக்குறேன்னா
தெரிஞ்சுக்கிட்டே இது பொய்தா நம்ம தெரியாத விஷித் த்த இப்ப யாருக்குமே தெரியாத விஷய எங்க அப்பாவுக்கு மட்டு தெரியிற விஷயத்த சொன்னா நம்ம நம்பலா செரி இது உண்மத அப்படின்ற மாரி அதையுமே சொல்லவே இல்ல அப்டி சொல்லியிருந்தாலு அ அ தெரிஞ்சிருக்கு அதையு தா கேட்டே இன்னோனு என்ன கேட்டே நம்ம இங்கெல்லா போய் பாக்கு போது இந்த நீங்க இதெல்லா எடுத்துட்டு போனீங்கள அம்மாவ கூட்டிட்டு அந்த அது என்னது அந்த இந்த இது கல்லு எல்லா எடுத்துட்டு போனீங்கல்ல
ஆமா
அந்த கல்ல எல்லா எடுத்துட்டு போனாலு அது அதுக்கு முன்னாடி நீங்க கல்லல்லா எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ இந்த மாரி வந்துச்சு சா அம்மாக்கு இந்த அப்பா வந்து பேசு இந்த மாரி பேசு ஆஹ் அப்பயி நா கேட்டே சரி இந்த கல்லு எல்லா வெல போவுமா போகாதான்றதுக்கு அதெல்லா போயி பாத்தாதான்ப்பா தெரியு அதெல்லா வெல போகாது போனாலு மூவாயி ரூவா நாலாயி ரூவாய்க்கு தா போகு எங் அம்மாவாஸ் சொன்னிச்சு ஆனா அது பெறகு ஒரூபாய்க்கூட போல
ஆ அது
எங்க அம்மாவா யோசிச்சது மட்டுதா மூவாயிரன்னு முன்னாடி இருந்தே யோஸ் ச்சிது
அது யோசிச்சு சொல்லிட்டுதா உண்ம அதோட அம்மா உம்
ஆன ஏன் அப்படி அது பேசிச்சு அது மைண்ட் ரொம்ப இதுவாயிடுச்சா என்னன்னு ஒண்ணுமே
அப்படி இல்ல நா சொல்றனு தப்பா எடுத்துகாத மைண்ட் ஒன் இன்னொன்னு அவர் வந்து என் மேல வந்துட்டுரான்னு தெரிவிக்கணும் உனக்கு புரியுதா ஒரு விஷயம்
ம்
சரி ஒரு நிமிஷோ புரியுதா உனக் இத்தன வருஷமா வாழ்ந்துட்டு ஏ மேலே வந்துட்டாரு அவரு பரவால்ல சித்தி மேல சித்தப்பா போனவரு வன்டாரு சித்தி மேலே இருக்காரு இப்ப அப்படின்னு இப்படித்தான் மாரியக்கா மேல இருக் குனு சொன்னாங்க தெரியுமா உனக்கு
ஐயோ அப்படி மட்டும் இல்ல நெறய தடவ நாங்க சாமி கும்பிடும்போது மாரி அக்கா வந்திருக்கறாங்கனு சொல்லுவாங்க எங்க அம்மா
அ
நான் அப்பா இறந்தாங்கல்ல அப்ப எல்லாம் கூட எங்களுக்கு இந்த கொப்படி அம்மன் சாமி அம்மா மேல வரும் அப்படின்ட்டு அப்பயும் சொல்லிருக்கறாங்க நான் யார் தெரியுதா நான் மாரி யக்கா நீ எடுத்து கும்பட னும் நோக்க ம்னு சொல்றதனால சொல்லுவாங்க
என்ன காரணம் நா இது வந்து மாரியத்தாவும் இதுவும் வந்து ரொம்ப தோஸ்த்து
ம்
ம் ரொம்ப தோஷ்த் நான் அதாவது ஒன்னா இருந்து ஒன்னா இருந்தது அவுங்க மேல வந்துருச்சு யாரிட்டயும் போல இது ஒரு கெத்து உனக்கு புரியாது ஒரு இது இப்பா பெரிய பேக்க எ எனக்கு அந்த சாமி இந்த சாமினு நறையா சாமி சொல்லுவாரு
ம்
இவ்ள சாமி வருதுல ஆறு கொடோ வெச் சரி பண்ண வேண்டிதானே
அதுதானே நானோ நெனைச் ப்பேன் இப்போ சாமி இதுல காப்பாத்திச்சு பண்ணிருச்சுனு நாம யோசிக்கிற அந்த பிரச்சனையே வர விடாமா ஆ இல்ல நானோ அப்டி சொல்லல நம இவ்வளவு சாமி வந்து வருது பண்ணுதுன்னா அந்த சாமிய சரி பண்ணனோ பண்ணோல
சாமிய சரி பண்ணனும் ஓகே நம்ம வந்துட்டு நமக்கு வந்து சாமி மேல வருது துன சாமிங்கிறது என்னது நாயன் தர்மம் நல்லது கெட்டதுங்கிறது கெடையாது அப்ப அது அதுக்கு ஏத்தபால அது மாரி நம்மளால இருக்க முடியுமா
ஆமா அது மாரி இருக்கும் ம்
ஒருவனுக்கு வால்க்க ஒருவனுக்கு ஒருத்தி இன்னொரு பொம்பளைய பாக்க கூடாது இன்னொரு வால்க்கைய யார்ட்டின் கெடுக்கக்கூடாது ஒழு இத்தோட பொறாம்ம படக்கூடாது போது அதுதான் வந்து இது வந்து இது சாமியோட கொள்க கடவுளோட கொள்க நல்ல கொள்க நம்ம ஒரு சாமிமேல வச் நம்ம வந்து எல்லாரு முன்னாடியும் பொறாமபட்டு ஒருத்த இது பண்ணிட்டு ஒருத்த இது பேசிட்டே அவங்க நாசமா போ இந்த மாரி பேசி எல்லாம் பண்ணி செஞ்சுட்டு ஆ நம்ம வந்து சாமி வருது சாமி வருதுன்னா எப்டி நம்மள நல்லா வச்
கிணும் நல்லத நடந்துக்கணும் அப்டிதான் அந்த பொருத்துதான் இருக்குது சாமின்றது
என்னய பொருத்தவரயும் நம்ம மனசாட்சி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் பண்ணாலும் கைல பத்து ரூப இருந்தாலும் முடியாதவங்களுக்கு ஒரு பத் அஞ்சு ரூபா கொடு குடுத்துடு ஓன்ட்டா சாமி இருக்கும் தெரியுமா
ம்
அதான் சொல்றன் கடவுள் வந்து இருக்கிறது உண்மதான் எனக்குன்ன எனக்குன்ன கண்ல காட்டிருக் கு தா ஓ பர் தான் பக்கத்துல படுத்து கடக்கேன் இந்த மாரி நெறயா நடந்தது ஆனா என்ன பொருத்த வரைக்கும் என்ன தெரியுமா சும்மா அந்த எல்லாரும் தான் பத்து பேர்ல பதினொன்னா சாமி வருது ஏன் மேல வந் டாரு இதுனா வந்து நம்ம சொன்னவங்க எது தப்பா நெனப்பாங்க
ஆமா
சரி இப்போ எவ்ளோ குடுத்தா என்ன பண்ணானு சொல்ல சொல்லு பாப்போம் மேல வந்தது
ஆமா
சாமியே வருதே
சரி இப்ப சாமியு வருதுன்றாங்க எங்க அம்மா அப்றோ அது மாரி எறந்தவங் களு வருதுன்றாங்க அப்ப எப்படி ரெண்டு
எறந்தவ யாரு மேல வந்துருக்கா சொல்லு பாப் அப்பனா அப்பனா எறந்தவனா வந்தானா பாதி சொத்து து கானாம் போனது எங்க கட வாங்கி வச்ச யார்ட்ட குடுத்த எல்லாத்தையு வச்சி சொல்லிட மாட்டாங்களா என்ன சொல்லி இலை இலை இல ஒரு விஷயோ என்ன தெரிமா
இப்போ வர முடியாதுன அவ்ளோதா
அதுலா வர முடியாதுங்க எறந்ததுனா என்ன தெரிமா நா நா ஒனக்கு ஒரு விஷயோ சொல்றே நம்ம வந்து தூங்குறோ அப்ப என்ன நடக்குதுனே நம்ளுக் தெரியாது ஊசிபுட்டாதா எந்ரிக்க முடியு என்ன இரு நா கூப்புறே ஒரு மிஷோ கூப்புறே ஒரு